க்கா இல்லலைங்க்கா இன்னு அஞ் சி அந்த அஞ்சுன்னு முடிக்கவே இல்லைங்க அஞ்சுதா முடிச்சிருக்கே பத்து இருக்குல்லைங்
ஆமா இப்ப எனக்கு அது அஞ்சு இருந்துச்சா அந்த அஞ்ச கம்லீட் பண்ணோனே இப்ப பத்தாயடுச்சு ஆ அம்மா அதெல்லா சாட்டே கூட்ல
ஐயோ நாளையோட வேற மு முடியுதுங்க்கா
என்ன பண்றது
அதா தெர்லங்க்கா
இது நம்முளுதுல பேசறக்கே கரெக்டா இருக்கு து
பேசாம அம்மாவுக்கு அம்மாவோடதுலயே டவுன்லோட் பண்ணி குடுத்துருக்கலாக்கா அந்த நாந்தெ இங்க இருக்க இல்லைங்க்கா ஒன்னா அவருக்
செரி அப்பனா ரிமு பண்ணி வுட்டறே அதுல பண்ணி சும்மா ஆ ஒரு நம்பருக்கி இன்னு இன்னொன் நம்பருக்கு மாத்தி மாத்தி பேச்ட்டா
அப்டியே அவரு கூப்ட்டாலே என்னோடதுல தானங்க்கா அந்த ஆப் இருக்கு உங்ளுக்கு தா கூப்புட முடியு ஹலோ ஓ ஆ எல்லாமே பின்னடைவு பின்னடைவுனு போட்றாங்க அக்கா கேக்குதுங்களா
இல்லடி
தொண்டாமுத் துர் முன்னிலையில இருக்காரு அக்கா கேக்குதுங்ளா ஆ இப்பதாங்க்கா கணக்கு
ஆ அதுக்குள்யே அவரு கால் பண்ண அப்டின்னு சொல்லிட்டு இருந்த இந்த டாஸ்க் ஆப்ல பேசிட்டு இருக்கே எதாவது இம்பார்ன்டா அப்டின்னு கேட்டேனா வேல இருக்கா அப்டின்னு கேட்டாரு இல்ல அந்த ரெண்டு டாஸ்க் இருக்கு அத பேசிட்டு இருக்கேன் அப்டின்னு செரி சொன்ன உடனே கட் பண்ணி
ரி விடுங்க எல்லா கூப்பிடுங்க கூப்பிட்டு வேணா கூப்பிடுங்க
இது கட் பண்ணிட்டா அப்றோ மறுடி இதுல
அதனாலலா ஒரு பிரச்சனை இல்லக்கா நம்ம பேசினா போது நான் போய் வெக்கிறேன்ங்மா இப்ப
நா
ஆ செரிக்கா நான் போய் சாப்பாடு வெச்சு விட்டுட்டு வரன் ஆ செரி வெக்கிறன்க்கா
ஆ சேரி நிஷா சேரி